அஹ்
அக்கா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எல்லாரு வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க அக்கா என்ன பண்றீங்க பிஸியா இருக்கீங்ளா
நானா நா என்ன பண்டது வெளில ஒரே மழ சொ பாப்பா கிட்டும் உக்காந்து வெளையாண்ட்டுக்கே. நா என்னுது அவட்ட நாம சொல்றதெல்லா ந அவ சொல்றதா நாம கேக்ற மாரி இருக்கு நாம சொல்றதல்லா அவிங் இப்டிப் பண்ணு அப்டிப் பண்ணுங்கறா ஆ செரி ஆம் எ எதோ யாருகிட்ட வந்து கத்துக்கிட்டான் தெர்ல அச்சாங்கல் வெளையால்லாமா அப்டிங்கிறா
ஆ அந்த அஞ்சு கல்லு வெச்சு விளாடுவோம் பாத்தீங்களா அதுதான
ம்மா ஆமா ஆ நீயு வெளயாண்டுருக்கியா உனக்கு தெரியுமா அ
நா அது சின்ன வயசுல எல்லா விளயாட்னது இல்லக்கா நா ஒரு சவன்த் எய்த் படிக்கும் போது விளையாடி இருக்கே அது ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்லப் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லிங்ளா விளையாடும் போது நம்ம இத்தன கேச் புடிச்ட்டோ அப்டின்ட்டு அதுக்கப்றோ கொஞ்சோ போக போக அய்யயோ கைலெல்லா அடி ப்படுதே அப்டின் சொல்லிட்டு அத விட்டுட்டே அதுக்கப் சொ விளயாட்றதில்ல பட் இப்ப இருக்க பசங்க எல்லா பயங்கரமா ஸ் ஷார்ப்பாருக்காங்க இல்லியா எதுக்கு அப்போ அவவ் வயசில எல்லா எங் பாப்பா வயசில எல்லா டைஸ்னா என்னன் தெரியாது ஸ்வே அ அந்த தாயன்னா என்னன்னே தெரியாதுங்க இப்போ அவளே விளையாட்றா நம்ம விளையால்லனா கூட ஃபோன்ல விளயாட்றா ஃபோன்ல போய்ட்டு ஓ இதுதா இப் இப்பிடித்தா விளையாட்ணு இப்பிடித்தா விளையாட்ணு இன்ஸ்டால் மட்டும் பண்ணி குடும் மா நாமி எல்லா பாத்துக்கிட்டே அப்படின்றா அந்த அளவுக்கு கு அந்த அளவுக்கு இப்ப நல்லா முன்னேறிட்டாங்க பசங்க எல்லா
உம் நான் பாப்பாக்கு போன் அந்த அந்தளவுக்கு வந்து ரேரா எனக்கு வேலை ஆகணும் அவ ரொம்ப டிஸ்டர்பப் பண்ணுறா அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவளுக்கு போன் கொடுப்பேன் இல்ல அப்படின்னா நான் எது அதாவது ஒரு புதுசா
ஆக்டிவே
நெறையா விளையாட்டு பொருள் உம் விளையாட்டு பொருள் இருக்குன்னு வையே அது வந்து புதுசு வாங்கிட்டு வந்து அவிட்ட காமிச்சு அவ கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கண்டுக்க மாட்டா பாரு அப்ப நான் உள்ள எடுத்து வச்சிருவேன் கொஞ்ச நாள் கழிச்ச அதனே ஆமா எடுத்துக்குடு ஆமா மா இது நான் ரொம்ப நாளாவே விளையாடுரே அப்படின் சொல்லு
ஆஹ் நானும் அப்படிதான் நெறைய எங்க வீட்டுல பாத் தீங்ன்னா நெறைய டா விளையா சமாந்தவ் க்குங்க ஏன்னா அவ வந்து ஒரு சிஸ் த்து சிக்ஸ் இயர்ஸ் வெரை மே அவ வந்து சுத்தமா போன் யூஸ் பண்ண மாட்டா இப் தா வந்து லாஸ்ட் ஒரு ஒன் இயர் ஆ ஒரு வருஷமா வந்து என்ன பண்ணோ நாங்க ஆன்லைன்ல கிளாஸ் ஜாயின் பண்ணதுனால அவ எல்லா கத்துக்குனா இப்போ டேப் வாங்கி கொடுத்துட்டோம் அந்த டேப்ல வந்து விளையாடுற த்துக்கு ச்சு அப்பதான் வந்து ஓ இதெல்லா இருக்கா இதெல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பி இப்ப இப்பதான் கொஞ்சோ நல்லா நோண்ட ஆரம்பிச்சுட்டா அதுக்கு முன்னாடி எல்லா நோண்ட மோட்டா இப்ப ஆன்லைன் கிளாஸ் போறது நல்லா தெரியுது அவளுக்கு நாங்க இப்போ நெறைய வெளியே டோர்னமென்ட்ஸ் கூட்டுட்டு போறதுனால அங்குமே இப்பதான் குட்டி குட்டி பசங்க தான் போய் கேட்டா ந பிரீ கே ஜி தான் படிக்கிறே அப்டின்துங்க ஆனா அவ்ளோ சூப்பரா விளையாடுதுங்க நல்ல அ நம்ப நம்ப ஜென்ரேஷன்லா பாத்தீங்கன்னா அதெல்லா இருக்கவே இருக்காது என்ன சொல்லுவாங்க படி படி படி படி அவ்வளோதா அவங்க என்ன இதெல்லா சோறு போடுமாோ இதெல்லா சோறு போடுமா அப்டின்னு கேப்பாங்க ஆனா இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரு வந்து என்ன சொல்றாங்க இல்ல நா வேற எதுனா க த்துக்கோ படிப்ப தாண்டி இதெல்லா கத்துக்கணு அப்டின்னு அவங்களு கொஞ்சோ சப்போர்ட் பண்றாங்க பசங்களுக்கு
இன்னோன்னு ஆ, நம்மளுக்கு வந்து புரிதல் இருக்கு, ஏன்னா படிப்புதா நம்பளுக்கு லைஃப் இல்ல எ க்ஸ்ட்ரா கரிக்குலரா வந்து நம்ம வேற என்னென்ன கத்து வெச்சிருக் கோ என்னென்ன வந்து நம்மளுக்கு நாலேஜிபில்லா தெரியு அப்டிங்கறதா நம்மளுக்கு நெக்ஸ்ட்ட் வந்து ஒரு கட்டத்து க்குமேல கை குடுக்குது அது நமக்கு புரிஞ்சதுனால நம்மளுக்கு இது பண்றோ நம்ம அப்பா அம்மாலா வந்து அவ அவங்க புரிதல்ல வந்து ஏன்னா அப்ப இருக்கிற சரவுண்டிங்ல வந்து படிப்புதா முக்கியோ படி படி படி அத படி இதப் படி நம்ம அதுலேதா இரு ப்போ அதனாலதா இப்ப கல்வியு வந்து பணமா வெச்சுருவியா
ஆமா இப்போ ஸ்கூல்ல கூட ஃபஸ் கல்லா வந்து என்னன்னா நம்ம படிக்கும்போது நறைய ஹோம் ஒர்கஸ்ஸ குடுத்துன்னே இருப்பாங்க கை வலிக்க வலிக் எழுதணு இப்போ எங்க பாப்பா வந்து அ செகண்ட் போறா பட் இருந்தாலுமே அவளுக்கு ஹோம் ஒர்க்குன்றது லெஸ் தென் ஒன் ஹார் ஒரு ஒரு மண் நேரத்துல எல்லாமே முடிச்சிடலா அவ அவுங்க குடுக்கற ஹோம் ஒர்க்கு ஒன் ஒரு மண் நேரத்துல முடிச்சுட்டா மீதி வேல எல்லாமே பாக்கலா நம்போ சோ நீங்க சொன்ன மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போக்கஸ் பண்ணலா நறைய பசங்க ஆ நறைய அ டேன்ஸ் கிளாஸு செஸ் கிளாஸு நறைய அ அந்த டோனிக் அ எனக்கு தெரில டாக்மாண்டோஸ் எதோ சொல்லு வாங்காத ஆ தில்லு நல்ல சாம்பியன் வாங்கி குட்டி குட்டி பசங்களா கேட்டு நாங்க யுகேஜி தான் படிக்கிறோம் கேஜி தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுதுங்க அவ்வளவு குட்டியா இருக்குங்க அப்புறம் அந்த கியூப் கியூப் சால்வ் பண்ணதுங்க நாக் எனக்கு இன்னிய வரைக்கு எப்பயுமே அந்த கியூப் எலாம் சால்வ் பண்ணது தெரியாது ஆனா எங்க ஹ அ பாப்பாவோட அஹ ஸ்கூல்ல அந்த பசங்க எல்லாம் பெரிய பசங்களோட போட்டி போட்டு சால்வ் பண்ணதுங்க அந்த காம்பு அ காம்படிஷன் எலாம் வச் ஷா பெரிய பசங்களோடு போட்டி போட்டு சால்வ் பண்துங்க
உண்மையா ஆஹ் அதான் அதா அதா அதான் இன்னொன்னு அவங்க வந்து ஒருத்தங்களை பார்த்து அத நாம நாமளும் பண்ணா நல்லா இருக்கு அப்படிங்கற ஒரு ஈடுபாடு வந்துருட்டு
ஆமா அது எப்படியாச்சும் நம்ம கத்துக்கணும்
கத்துக்குணு கண்டிப்பா ஆமா ஆமா ஆமா
அவ வந்து அது மாரி விஷயத் லல்லா அ நறைய ஆர்வமா இருக்கா ஆனா எங்க இன்னொருத்தவ வந்து ப்டிதா அது ஒரு விளையாட்டு பொருள் நம்ம குடுக்குறோன்னா நாங்கல்லா வந்து பாத்து நா சின்ன வயசுல பத்ரமா வெச்சிப்போ இன்னிய வரையுமே அந்த வந் து பொம்மைைய எல்லா அப்டியே எங்க அம்மா வெச்சிருப்பாங்க ஆனா இப்ப நா ஏ பசங்ளுக் வாய்ங் குடுத்தா ரெண் நாள் தா ரெண் நாள் தா அது வீட் வெளியேந்து வீட்டுக்கு வர வெரியு கொஞ்சொ நல்லா இருக்கு அவ்வள்தா அதுக்கு ரெண் நாள் தா அதுக்கப்றொ ஒடச்சியே என்ன பண்ணுவாங்க எங்க போவுன்னே தெரியாது கை தனியா கால் தனியா எல்லாத்தையு ஒடச்சு போட்ருவாங்க
அது கண்டிப்பா கண்டிப் ப இன்னொன்னு எனக்கு இப்பதா அது ஞாபகொ வருது ஆஹ் என்னன்னால நா வந்து சின்ன வயசுல இருக்கும் போது ஆஹ் எனக்கு வெளையாடுதுக் வந்து பெரியமா பொண்ணு தரு ப்பங்க சோ நாங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவோ ச்சாங்கெல்லா வெளை கடுப் போ அப்புறோ வெயிலுக்கு எல்லா போ கூடாது அப்டின்னு சொல்லிட் ட்டு வீட்லேயே இருந்தாலு ஆஹ் வ அ தென்னது உம் பல்லாங்குழி வெளையாடுவோ
ஆஹ்
பல்லாங்குழி வெளையா அது நெக்ஸ்ட் வந்து இன்னு ரெண்டு பேர் சேர்ந் ட்டாங்க அப்டின்னு சொன்னா அதுலயே செட்டு வெளையாடுது தா வெளையாடு சீட் கீழ வந்து பேர் போட்டு ராஜ ராணி ஆஹ் ஆமா அப்டியெல்லா வெச்சுட்டு அதே மாதிரி வந்து வளையெல்லா ஒடச்சிட்டு இப்ப நறையா கலர் கலரான கண்ணாடி வளையல்லா இருக்கு அப்டின் சொன்னா நா வந்து இப்போ ஒய்ட் கலர் வச்சிருக்கன்னா ஒய்ட் கலர் வளையல் வந்து ஆ வந்து ஊ சிட்டா எடுக்கணு அப்டிங்கெற மா அந்த மாதிரி இல்ல ரவுண்டு இருக் கு ரௌண்டுக்குள்ள வந்து நம்ம வீஸ் சிப் போட்டு அந்த ரௌண்டுக்குள்ள ஒய்ட் கலர் இந்துச்சுன்னா எந்த வளையல் குடியு வந்து ஒட்டாம அது எடுக்குணு அப்டீல இருந்துச்சு இப்ப நாம என்ன பண்ணுவோ இப்ப இருக்குற பொடிசு கிட்ட நாம அந்த வளையல் ஒடஞ்ச வளையல் குடுத்தாவே எங்கேயாவ்து கீறி ச்சுவாங்களா அந்த ஒரு பயத்துல ஆனா நம்ம அப்பா பா மா அப்பல்லா வந்து கத்துக்கிட்டாவ வர கீ
நம்போ என்னன்னா ரொம்பொ பொத்திப் பொத்தி பொத்தி வளக்குறோ அப்டின் தோணு சா ஆ சில நேர்த்லே நம்ளூ அப்பிடித்தேனே வளந்தோ ஆனா அப்போ வந்து சம்மே அப்பாமா வந்து ச்சக் அவ்ளோவா ஆம் எப்டி சொல்றது சி டக்குனு வள்த்துல்லா போலே டி வி மட்டுந்தா இருந்துச்சு பட் ஆனா இப் இப்போ இப்ப இருக்க பசங்க அப்டி இல்ல இல்லையா நெறைய வெளிய இருக்க பசங்களுக்கும் நெறைய தெரி நெறையா விஷயோ தெரியுது. கெட்ட விஷயமு தெரியுது நல்ல விஷய தெரியுது அது நம்போ பசங்கள பொறுத்து தான எது அவுங்க எடுத்துக்குறாங்க நம்மளாலையு ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல நம்மளாலையு தெரிஞ்சுக்கவே முடியாது. இது இல்லிங்களா எது எடுத்துக்கிறாங்கன்டு ஆ கண்ட்ரோலே சின்ன கொழந்த கண்ட்ரோலே பண்ண முடியல இப்பவே வந்து அவ அவ என்ன சொல்றாலோ அதுதா நம்ம கேக்குற மாதிரி இருக்கு. இருக்குங்க இப்போ இது இது இதுதா விளாயாடணுன்னா இதா விளாடணும் இந்த ஃட்ரஸ் தா போடனு அந்த ஃட்ரஸ்தா போடனு இல்ல கோச்சுட்டு உக்காந்து இல்ல ஊட்டி விடணு சாப்புறதுக்கு அவ்ளோ கஷ்டோ
இன்னொன்னு ஆ அப்டியு இருக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா ஆ நாம இது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நாம தெரியாம நாம பண்ணிட்டோ அப்டின்னா என்ன நீ சொ சொல்ற ஆனா நீ அதப் பண்ற அப்டின்னு சொல் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து அவங்க கிட்ட நாம ஏதாவது சொல்லிருவோ அவுங்ககிட்ட வந்து எதுவுமே வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அப்பறோ நாம எதாவது வந்து அவங்க இல்லனாலு மூணாவது மனுஷங்க வேற யாருகிட்டயாது போய்யா இங்க எதார்த்தமா குடுக்குறாங்க நம்ம எதார்த் மொத்தமா வாங்கிரே சங்கடப்பட்டுட் வாங்கன்னு சொல்லி நாம அதை யோசி போ ஆனா அதையு பாத்துட்டு வந்துட்டு நுணுக்கமா வந்து அத பாத்துட்டு வந்துட்டு நம்மகிட்ட கேப்பாங்க. நீ ஏமா பண்ண அப்டிம்பா இப்ப இதே போன் ஒரு ஒரு சின்ன எ எக்ஸாம்புள் சொன்னா போன சொல்லலா இப்ப நா வந்து வந்து எதாவது எனக்கு வேணு தேவைங்கிறப்போ வந்து போன வாங்கிட்டு போயிட்ட அப்டிங்கறப்ப ப்ப அவ வந்து இது வந் ஏ புடுங்குன கேப்பா கண்ணு போயிச்சு நீ ரொம்ப நேரோ பாக்குற அப்டிங்க இதே ஆமா ஆ அப்டிதா க் ம் அது ஆ அதேதா நெக்ஸ்ட் அதேதா கேப்பாங்கே இதேயே வந்து நா இல் இப்போ வரைக்கு நா வந்து அவள பயிமுர்தீ பல்லு விலக்குற விஷயத்துல வந்து எதுவுமே சாக்லேட் அதிக சும்மா வந்து குடுக்க மாட்டோம் இர்ந்தாலு வு வேராவ்து சாக்லேட் கொடு தமே ஃபர்ஸ்ட்டு வார்த்தே அம்மா திட்டுவாங்கேன் சொல்லிட்டே கொஞ்ச தயக்கத்தோட ஆனா வாங்கிக்குவ சரி பொக்குனு போயிடுவா அப்டின் சொல்லிட்டு கொழ்த்துருவா அதே வந்து வந்தோனே பிரஸ் பண்ண சொல்லிருவா இன்னொன்னு பாரு சமீ பல் புழு அங்க வந்து குட்டி புழுவா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பகத்துக்குள்ள பரஷ் பண்ணிடுவேன்னு சொல்லுவேன் அந்த பயத்திலயே அம்மா நான் புழு இருக்க பாரு வாய்க்குள்ளே புழு இருக்கா பாரு கடவாயில்லிர்க்கின் சொன்னே கடவாப்பல்லேலிரு குன் சொன்னா இருக்குதா பாரு இருக்குதா பாரும்பா சோ அப்புடித்தா இந்நாவரை பயமுத்திட்டு இருக்கும் காலையில எந்திரச்சு உடனே பிரஷ தூக்கிட்டு வருவா புழு இருக்கு சய் அம்மா வந்து பல்லு விளக்கி விடுமா அப்படின்னு சொல்லுவா சோ அத நினைச்சு அவளுக்கு என்ன ஸ்கூலுக் போனா அதெல்லாம் தெளிஞ்சி போயிடும் அதெல்லா பொய் சொல்றா அம்மான்னு தெரிஞ்சி
இல்லே எங்கே பாப்பாவுமே வந்து ஸ்கூலுக் போயி தான் அந்த சாக்லேட் என்ற ஒரு விஷயம் இருக்குனே அப்பதான் அவளுக் தெரியே ஆரம்மிச்சுது இந்த பொறந்தே நாளுக்கெல்லா சாக்லேட் கொடுக்கற்தே அப்பதான் தெரிய ஆரம்ப முச்சுது அதுவரையுமே தெரியாது அவளுக்கு அக்கா இருங்கக்கா நாவொ அப்பறமாப் பேசுற உங்க கிட்
ஆ செரிமா செரிமா ம் பாய் பாய்